ஹலோ
ஹலோ கேக்குதுங்களா
கேக்குது தோழி சொல்லுங்க
வணக்கம் வணக்கம் காஃபி குடிச்சாச்ங்ளா டிஃபன் ஆச்சுங்களா
ஆன் எல்லா ஆய்ட் இருக்கு தோழி சரி சும்மா ஃப்ரீயா இருந்தோ போட்டு பாக்கலாம் அப்டின்னுட்டு சொல்லுங்க தோழி உங்ளுக்கு வேல முடிஞ்சிச்சா பசங்க ஸ்கூல் போய்டாங்களா
ஆன் ஸ்கூலுக்கு பஸ்ஸுக்கு வெயிட்டிங் பண் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவர் கொண்டு போய் விட போயிருக்காரு என்னோடது மேக் சிமம் முடிய போகுது இந்த கால முடிஞ்சோனே போய் கொழம்பு மட்டு வைக்கோணும் எல்லாமே தாளிச்சு விட்டுறது மட்டும்தா ஒரு வேல முடிஞ்சிடு
ம்
ரைஸ் மத்தியானம் வச்சுக்குவே இன்னைக்கா அ கொழம்புதா அ காய் வேக போட்டே அத தாளிச்சு விட்டு தாளிச்சி விட்டு ஒரு இது மாரி ஒரு கூட்டு மார
ம் சேரி சேரி நான் என் காலையிலயே வந்து உப்புமா பண்ணிட்டேன் ரவெ கோதுமைஉப்புமா ஆன் என்னெ கத்ரி காரகொழம்புக்கு ரெடி பண்ணிட்டு இருக்க
ஓகே ஓகே எப்டி வைப்பீங்க சொல்லுங்க ரெசிபி சொல்லுங்க
உங்க அளவுக்கலாம் இல்ல சிஸ்டர் நானு
பரவாயில்ல பரவாயில்ல சொல்லுங்க
அட ஒண்ணு இல்ல எண்ணெயில வந்து வெங்காய தக்காளி பூண்டு இதெல்லாம் போட்டு வாண்க்கி எத்துருவேன் அப்புறம் வந்து ஆ அந்த மூணு மட்டும் போட்டு எண்ணெயில நல்லா பச்சை ஸ்மெல் போட்டு நல்ல கொல கொலன்ன ஆவர போல எடுத்துருவங்க தோழி அது கூட கொஞ்வுண்டு பட்ட லவங்கம் ரெண்டு பட்டை ஒரு சின்ன பட்டைன்னா ரெண்டு லவங்கப்பூ போட்டு மிக்சியில போட்டு அரைச்சு எடுத் மொளகாதூள் எல்லாம் போட்டு மஞ்சள்தூள் எல்லாம் போட்டு
ஓகே ஓகே அப்றம் வேற மசாலா மஞ்சதூளு மொளகாதூள் மட்டும் தானா
ஆ மஞ்சதூள் மிளகாத்தூள் நம்ம வீட்டுல அரச்ச மிளகாத்தூள் இருக்கு இல்லையா ஆன் அது போட்டுப்பேன் அப்ப வந்து நல்லெண்ணய் வந்து ஊத்திட்டு கொஞ்சம் நல்ல தே நல்லா நல்லா ஊத்திட்டு அப்றம் கடுகு வெந்தியம் போட்டு தாளிச்சு விட்டுருந்த அதுக்கு கொதிக்க வுட்டுட்டு இந்த கத்திரிக்காய் நாலா கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்ங்களா கட் பண்ணி வைக்கிறோம் அந்த மசாலா உள்ள வச்சு வச்சு ஸ்டஃப்ரிங் பண்ணியெண்ணெயில வேக வைக்கணும் கத்திரிகாய் பஸ்ட் ஓகே ஓகேங்களா அப்றோ வந்து இந்த எண்ணெயில கத்திரிகாய் நல்லா வெந்துட்டோ அப்படே இந்த மசாலா ஊத்திட்டு கொஞ்சோ நல்லா கொதி வந்துட்ட பிறகு தேங்கா கொஞ்சோண்டு வேர்கல்ல இல்லன்னா எள்ளு
அந்த மசாலா அ டிப் பண்ணி அத நல்லா வேக வச்சு வரப்பு அவ்ளோ தானா அது தனியா எடுத்து வச்சுகணுமா
அதுலா எடுத்து வைக்காதீங்க எண்ணைல அது வெந்துருச்சுங்ளா மசாலா எடுத்து ஊத்தி தேவயனந்த அளவு தண்ணி ஊத்தி கொதிக்க உடுங்க சேரிங்ளா
மிச்சோ இருக்கற மசாலாவ
ஆ ஆமா மிச்சருக்கா மசாலா ஊத்திட்டு உப்பு போட்டு
உப்புக்கு போக அந்த கத்திரிக்கா ஸ்டஃபுக்கு போக மிச்ச இருக்கற மசாலாவ அதுலயே ஊத்துறதா
ஆமா அல் அதுலே ஊத்தி உட்றணு தோழி ஆ அப்பறோ தேங்கா வேர்கல்ல கொஞ்சோண்டு புளி ஆ கொஞ்சோ புளி ரொம்ப புளி போடகூடாது கொஞ்சோண்டு மிக்சியிலே அரச்சு ஊத்திரோ இல்லைங்ளா அப்ப இந்த கத்திரிக்கா நல்லா வெந்த பிறகு என்ன மே மேல பிரியுதா ஓ இந்த தேங்கா வேர்கலையு இப்போ இது போட்டு அந்த எது கலவை எடுத்து ஊத்திட்டீங்கானா ஒரு பத்து நிம்ஷோ ஒரு அஞ்சு நிம்ஷோ கொதி விட்டோனா கருவாபுள்ளா கொத்தமல்லி போட்டு எறக்கிட்ட டேஸ்ட்டு நல்லா இருக்
தாலிப்புல்லா எதுவு வேணாமா
அதுதா கடுகு வெ வெந்தயோ எல்லா போட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டே போடுறோ இல்லீங்ளா எண்ண ஊத்திட்டு கடுகு வெந்தயோ போட்டு தாளிச்சு உட்டுரோ சேரிங்களா
ஆ தாளிச்சி விட்டுறது எப்போன்னு சொல்றீங்க கத்திரிக்கா போடும் போதா
கத்திரிக்கா போடததுக்கு முன்னே இதெல்லா தாழுச்சிட்டு கத்திரிக்கா போடனு
ஆ அதுதா என்னென்ன எண்ண கடுகு வெந்தயோ கருவேப்பில வெங்காயமெல்லா வேணாமா அதுக்கு வெங்காயோ பூண்டு வேற ஏதாவது வேணாமா
அதல்லா எதுவு வேணா தோழி கொஞ்சோண்டு வந்து ஒரு நாலு பல்லு பூண்டு தட்டி போட்டுக்கணு அவ்ளோதா
ஓகே ஓகே ஓகே ஓகே
அது போட்டு இது பன்றீனா அது கிரேவி பதத்துக்கு வரு அது எங்க ஊரு சைடு இது இப்டிதா செய்வாங்க தோழி
ஓகே ஓகே நல்லா இருந்தது நல்லா இருந்தது நாளைக்கே நா ட்ரை பண்றங்க
ம் ட்ரை பண்ணுங்க தோழி நீங்க தா நல்லா வந்து மீன் க வந்துட்டு இன்னிக்கி மீன் எடுத்துக்குடுங்க அப்டின்னு கேட்டா மா இன்னைக்கு வே டைம் ஆவுது நா வேணா புதன்கெழம எத்து குடுக்குறன்றாங்க நா என்ன பண் டேய் இல்ல டா தோழி வந்து சூப்பரா சொல்ச்சுடா எச்ச ஊறுது டா அப்டின்னிட்டு இருந்த ஏ புள்ளைங்கிட்ட அப்படி என்னா சொல்லி குத்துட்டாங் கா நீ வந்து இப்புடி டெம்ட்டேஷனா பேசிட்டு இருக்க அப்டின்றாங்க நா வந்து ரெசிபி கேப்ப நானு செய்ய சொல்ல ஓகே
சேரி சொல்லுங்க கண்டிப்பா கேளுங்க
சொல்லுங்க தோழி அப்புறோ இல்ல உங்க டாஸ்க்கு உங்க டாஸ்க் இப்ப முடியுதுங்ளா
ஆஹா இல்லைங்ளே இன்னோ இருக்கு
இருக்கு அ ஓகே ஓகே நீங்க தா சொன்னீங்க என்து அது முடியப் போது டாஸ்க்கு அப்டின்னிந்திங்க அத கேட்டன் சோ தோழி
இல்ல இல்ல இல்ல என்னோடது இல்ல நா நேத்தான ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க
நேத்தி தா ஸ்டார்ட் பண்ணீங்ளா ஓகே
அதனால என்னோடது முடியல நீங்க ஜாயின் பண்ணி
நானு நேத்துதா ஜாயின் பண்ணனு நெனைக்கிற நேத்து தா பண்ணது ஓபன் அப் பண்ணி நேத்து தா பேச ஆரம்பிச்ச ஆனா இர ஒரு டாஸ்க்கு முஷ்ட்ட இது செகண்ட் டாஸ்க்கு இப்ப எனக்கு
ஒரு டாஸ்க் முடிச்சீங்ன்னா எத்தன கால் முடிச்சீங்க எனக்கு தெரியாது அதனால கே
இல்ல தோழி பதினஞ்சி கால் அஞ்சிக்கா மொத்தோ முப்பது காலு பத்து பதினஞ்சி கால் இன்கமிங் போனோ ம அவுட் கோயிங் கால் பதினஞ்சி வர்னோ தோழி
ஓ அப்பிடியா
அ
எனக்கு அது அப்டி டீட்டெயில் எனக்கு தெரியல ஆக்சுவலி என்னோடது கால் மட்டோ போய் அதிகமா போயிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு
நீங்க தா பேசிட்டு இருக்க நீங்க தா பேசிட்டு இருக்கீங்க இல்லையா
ஆமா அதிகமா பேசுற இல்ல இன்கமிங்கோ வந்துருக்குது பட் அது அதிகமா வர் ல இது அதிகமா வந்து போயிருக்குது நா கால் பண்றது
நா உங்களுக்கு ஃப்ரீ ஆயிட்ட பிறகு நா கால் பண்ற ஓகேங்ளா ஓகேங்ளா சரிங்ளா ஏன்னா இதுல பெனிஃபிட் இருக்கு தோழி எனக்கு தெரிஞ்சு அது நா எப்டி சொல்றது தெர்ல பட் ஓகே பேசுனால அமௌண்ட் வருது இல்லைங்ளா
ஓகே இது இந்த ஆப்ப பத்தி பேசக்கூடாது அப்டின்னாங்க நம்ம வேற டாப்பிக் பேசலா நீங்க வேனா வாட்ஸ்அப் ல பண்ணுங்க அ அ ச சரி சரி சரி சரி
நல்லா பெனிஃபிட்டா இருக்கு ஓ ஓகே அப்டின்றா போல இக்குது சும்மா இருக்குது என்னத்துக்கு அப்டின்றா போல அ
வீட்ல வீட்ல என்ன பண்றாங்க
அ வீட்ல என்னோட ஹஸ்பண்ட்க்கு ஒடம்பு சரில்ல தோழி எங்க ஹஸ்பண்ட்க்கு ஸ்டோக் அட்டாக் ஆயிருக்கு சோ அவரு அப்டி இருக்காரு நா ரெண்டு பசங்க இருக்காங்கன்னு சொன்ன இல்லைங்ளா ஒருத்தரு காலேஜ்ஜு முஷ்ட்டு இப்பதா ஜாப் தேறாரு ஒருத்தரு ஜாப் போயிட்டு இருக்காரு அப்டின்னு
ஓகே ஓகே ஓகே ஓகே
அ
செரி செரி செரிங்க எல்லா சரியாயிறோ கவலப்படாதீங்க
என்னா சிஸ்டர் ஃபோர் இ ஃபைவ் இயர்ஸா கஷ்டப்பட்டுந்தா இருக்க அவர வச்சிக்கிட்டு ஓடி ஆடி
இல்ல இல்ல பரவால்ல பரவால்ல ஒன்னு இல்ல நல்லா ட்ரீட்மெண்ட் குடுங்க எல்லா சரியா போயிறோ ஒரு பிரச்சனை இல்ல
ம் ஓகே தோழி
பாத்தாங்கள்ல இவ்வளோ நாளு பரவால்ல ஒரு பிரச்சனை இல்ல அவுங்க பாத்துக்கங்க ம் ஆமா ஆமாங்க உங்களை பாத்தாங்கல்ல சின்ன வயசுல இருந்து சேரி விடுங்க விடுங்க பரவாயில்லைங்க
வேற என்ன தோழி செய்விங்க
நானா வேற என்ன செய்வே வேற ஒன்னு செய்ய மாட்டே இன்னைக்கு வந்து மார்னிங் வந்துட்டு சாண்ட்விச் செஞ்சு கொடுத்த பையனுக்கு
ம்
அதேதா நாங்களு சாப்பிட்டோ இப்ப வந்து ஆஃப்டர்நூனுக்கு த கையோட முடிச்சு வச்சலா அப்படின்னு சொல்லிட்டு
ஓகே ஓகே தோழி நீங்க பரவால்ல ம் ம்ம்ம்ம் காலையில எத்தன மணிக்கு எழுந்திங்க காலையில எத்தன மணி எழுந்திங்க எப்பமே அப்டித்தானா
எனக்கு முழிப்பு வந்து அதாவது ஸ்கூல் தம்பிக்கு வந்து ஸ்கூல் இருந்தா வந்து அந் கன்ஃபார்மா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா முழிப்பு வந்துருங்க
ஓகே அஹ் ஓகே தோழி ம் ம் எதுக்கு பசங்க எல்லா ஸ்கூல் போயிட்டே நா எட்டு மணிக்கு ஏழரை மணிக்குலா தூங்கிர் இல்லூகா அதுக்கு பெறகுதா பொறுமையா எழுதுட்தூ இப்ப நீங்க சொன்ன பெறகுதா எல்லாத்தையூ காலையிலே அவருக்கு உப்புமா பண்ணி கொடுத்துட்டே செரிங்களா கோதும்மாவ் மா அ அதுக்கு பிறகுதா இவ் இப்ப வந்து இவர் லஞ்ச் எட்த்துட்டு போவாரா பெ சின்னவரூ அவருக்குகோசர டென் ஃபாட்டி ஃபைவ்க்கு தா கேப் வரூம் ஆ அது அதுக்குள்ள செஞ்சு குடுத்தலா அப்படின்ட்டு எல்லா ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தே இப்ப எண்ணோ கத்திரிக்கா காரக்கொழம்பு வச்சிட்டு ரெண்டு எக்கு பாயில் பண்ணி குடுத்துட்டா முடிஞ்சி போச்சி இதுவே நீங்க டேஸ் புல்லா போய்டூ அகெய்ன் நைட்டு தா டின்னருக்கு ரெடி பண்ணுவே அதுக்குள்ள பார்லருக்கு போயிட்டு அப்படியே பாத்துட்டு அப்படியெ வருவாங் தோழி ன்னான்
பார்லர் வச்சிருக்கீங்களா ஓகே ஓகே ஓகே ஓகேங்க எந்த ஏரியாங்க
நா திருப்பத்தூர் மாவட்டோ தோழி
ஓகே ஓகே ஓகே ஓகேங்க ஓகேங்க சேரி சேரிங்க சேரிங்க பிசினஸ் நல்லா போதுங்களா
இப்போ கொஞ்சோ எல்லா இவ் ஓம் மேடா வீட்டல எல்லாமே பண்றது செய்யறதுனால கொஞ்ச டவுன் தா தோழி மின்ன இருந்தப் இப்போல்ல இன்கம் வர்ல்ல எல்லாருமே வந்து மேக்கப்பு போறதுக்கு எல்லா யூடியூப் பாத்து கத்துக்கிட்டு
ஆமாங்க நானே அப்படிதாங்க நானே அப்படிதாங்க நால்லா பார்லர் பக்கமே அவ்ளக்கு போகவே மாட்டே
சார் நீங்களே இப்படி சொன்னீங்கன்னா அப்
சீரியஸாவே ஐப்ரோ எடுக்க மட்டுந்தா இதெ பார்லர் பக்கோ போவே
ஆ
வேணா ஒரு சிக்ஸ் மந்த் இல்ல ஒன் இயருக்கு முடி கட் பண்ணுன்னு தோணுச்சுன்னா ஃவெதர் கட் பண்ணோனோ அப்டின் தோணுச்சுன்னா மட்டூ அப்போ வேணா ஒன் இயர் ஒன்ஸ் அந்த மாரி போவே அவ்ளோதாங்க
பேஷியல் எல்லா பண்ண மாட்டீங்களா தோழி
பேஷியல்லா பண்ணமாட்டே
ஆ ஓகே ஏன் பண்ண மாட்டீங்க அது நல்லா இருக்குன்ல்ல
ம் ஹூம் எனக்குப் எனக்கு எப் நா எப்போ தெரியுமா எப்போ ஆ ஒடம்பு கெறைக்கறதுக்காக கலர்ஸ்ன்னு ஜாயின் பண்ணியிருந்தே ஆக்சுவலி அங்க ஃப்ரீ ஃப்யா ஃப்ரீயா வந்துட்டு இந்த ஜாயின் பண்ணதுனால ஒடம்பு கெறைக்கிறக்காக அவங்க என்ன சொன்னாங்க ஃபேஷியல் எல்லா வந்தூட்டு உங்களுக்கு முடியூ போதூ ஸ்டார்ட்டிங்கூ வந்து ஃப்ரீ அப்டின்னாங்க சரி ஃப்ரீயா இருக்குது அப்டின்ட்டு ஸ்டார்டிங் ஒன்னு பண்ணே
ம்
அது பாத்தீங்கன்னா ஆ நார்மலா இருந்த மாதிரி தா இருந்துச்சு எனக்கு எதுவுமே ரொம்ப நேரோ ரெண்டு மண் நேரோ உக்கார வச்சிருந்தாங்க எனக்கே டிஃப்ரெண்டே தெரில்ல அதுக்கூ முன்னாடி ஒரு ஒரு ஒரு ஃபைவ் இயர்ஸ்கு மின்னாடி அதுக்கு மின்னாடி ஒரு டைம் பண்ணே அப்றோ அதுவூ அப்படி தா இருந்துச்சு இப்ப பேஷியல்னா ஒன்னு இல்ல சும்மா போட்டு உக்கார வெக்கிறாங்க இத ஒரு ஒரு யூஸ் சு இல்ல அப்படிங்கிற மாரி எனக்கு தெரிஞ்சுது
உங்குளுக்கு மசாஜ் பண்றது ஒரு ஃபீலிங் ஃபீலிங் இல்லைங்ளா அவங்க மசாஜ் பண்ணிருப்பாங்க இல்லையா
மசாஜ் பண்ணாங்க அது மசாஜ் பண்றதுக்கெல்லா ஒரு இது எனக்கு இது இல்ல எனக் கின்ன கொஞ்சோ இதா இருக்கணு அப்படின் சொல்லிட்டு அப்புறம் நான் சன்ஸ்கிரீனு இந்த மாதிரி எல்லா யூஸ் பண்ணாம இருந்தே
ம்
அப்றோ மறுபடி பார்லரும் போறதில்ல ஓகே ஏஜ் வேற ஆயிட்டு இருக்குது ஓகே நம்ம சன்ஸ்கிரீனு சீரம் எல்லாம் யூஸ் பண்ணுவோ அப்படின்ட்டு இப்ப அது ஒரு வ ஒன் இயரா எடுத்துட்டு இருக்கதுனால எனக்கே நல்லா எல்லாருமே கேபாங்க என்ன பண்ணிட்டு இருக்க போங்க கலராயிட்ட எல்லா எப்டி ஆயிட்ட அப்டின் சொல்லி கேபாங்க
ம்
ரெகுலரா அது கண்டிப்பா என் மஸ்டா இருக்கு என்னோடது இத ஃபேஸ் வாஷ் மார்னிங் ஆ மார்னிங் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு சீரம் போட்டு மாயஸ்சரைசர் போட்டு ஆ இது சன் சிட் சன்ஸ்கிரீன் போட்டு டெய்லி ரொட்டீன்ல கண்டிப்பா கொண்டு வந்துடுவே நீங்க வேணா எனக்கு ஹேர் டிப்ஸ் வேணா சொல்லுங்க ஏதாஙவது ஹேர் ஃபால் ஆகுது நான் வந்து இந்த வீட்லயே ரோஸ்மரி அந்த எண்ணெ காச்சி அதுல ரோஸ்மரி அந்த இது போட்டுட்டு ஆ தேச்சு பாத்தேன் அப்பவுமா ஹேர் ஃபால் ஆயிட்டே இருக்குது அப்பறம் சரின்னுட்டு அதுல கருவே பிலையை அரச்சு அதுல ஊத்தி மிக்ஸ் பண்ணி அந்த இதுயு பூசனே ஒயிட் ஹேட்ஸும் வருது எனக்கு இப்போ ஹேர்ஃபால் தா எனக்கு ஹேர் இதுதா இப்போ வேணும்
இல்ல தோழி இது எப்
கில்ல எனக்கு ஓகே ஹேர் பால் கூட பட் ஹேர் வளரும்ன்னனு அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஒயிட் ஹேர் தான் ரொம்ப வருது வேற
சே ஹேர் நெறைய இருக்கு ஓகே ஓகே ஆ ஓகே ஜி பாடி ஹீட் பாடியா கோல்டு பாடியா பா
எனக்கு எப்பிடி சொல்றதுன் தெரிலிலே எப்படி தெரியு அது எப்டி பாக் கற்து எனக்கு அப்படியெல்லாம் சொல்ல தெரியலையே ஹீட்டா கோல்டா அப்படின்
ஹீட்டான பொருள சாப்டா ஓவர் ஹீட் ஆயிக்குல பாடி ஓகேங்ளா இல்ல ஓ கோல்டு சாப்டு நான்
அப்படிதா ஆகு எனக்கு ஓவரா ஹீட்டு சாப்டா ஹீட் ஆயிடு மோஷன் ப்ராப்ளம் ஆகு இல்லாடி ஓ அதிகமா கோல்டு சாப்டேனா இது இதாயிரு கோல்டு ஆயிரு ஆனா கோல்டு மேக்சிமம் ஆகாது ஹீட்தா எனக்கு தெரிஞ்சு ஆகு
ஆ அப்போ பாடி ஹீட் பாடி தா உங்க ஹீட் பாடினால தான் உங்களுக்கு வந்து ஹேர்ஃபால் நெறையாவது கிரே ஹேர் வருது பாடி நார்மலா நீங்க வெச்சுட்டீங்கன்னா இந்த பிரச்சன நம்மளுக்கு வராது ஓகேங்ளா ஓவர் ஹீ்ட் ஸ்ரெஸ் ஆகுது இல்லைங்களா அ நீ ஓவர் ஹீ்ட் ஆகுது மண்டேக்கு தான் இது ஆவுது
ஓ